எப்டி இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் பகம் நல்லா இருக் ஆ நல்லாயிருக்கே மேடம் சொல்லுங்க மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இன்னைக்கி என்ன டாபிக் பத்தி பேசலாம் தம்பி
டாபிக் சமைக்கறத சமைக்க அந்த ஃபுட்டு மா ஃபுட்டு சமைச்ச மாதிரி மேடம்
சேரிங்க நம்ம அ சமையல பத்தி நம்ம பேசுவோ அ முன்னெல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா சாப்பற உணவுக்கும் சிறுதானிய வகைகள் வந்து ட்டு உங்க வீட்ல நீங்க பயன்படுத்துவீங்ளா
இல்ல மேடம் இப்ப எங்க மேடம் சிறுதானிய வகைகள் எங்க வீட்ல பயன்படுத்துறாங்க எல்லா இந்த நார்மல் இ
நார்மல் இதுக்கு வந்துட்டோ சரிங்க நம்ம வந்து சிறுதானிய உணவும் இப்ப இருக்கக்கூடிய உணவுகள்லையு இருக்கக்கூடிய அ நன்மை தீமைகள பத்தி பேசுவோ அது கூட நம்ம ஏதாவது ஒரு அ உணவினுடைய தயாரிப்பு முறைய பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோ சரிங்ளா இப்
கு புடிக்கும் மேடம் அந்த உணவோட ரெசிபி தா அத்தா சிறுதானிய வகைகள் தான் இந்த பேக் பெயினுக்கெல்லா நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த எ ஏ அ அ அது எனக்கு நானும் ஒரு சார் பண்ணி பாக்கலான்னுடு சொல்றே ஆனா என்னால முடிய மாட்டேங்குது அதோட ரெமிடிஸ் தெரியல எனக்கு
நா வந்துட்டு சில உணவு வகைகள் வந்துட்டு அதுக்கு தீர்வு மாதிரி நா சில உணவு வகைகள் சொல்றே அதனுடைய அரிசி வகைகளும் சொல்றங்க அதுல்லா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ரெசிபிஸ் வந்து நீங்க செஞ்சு பாக்கலா அதுக்கப்புறோ நீங்க ஒரு ரெசி இது வந்து ஷேர் பண்ணுங்க இப்ப சிறுதானிய வகைகள்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கவுளி அரிசி வரகு சாமை திணை அந்த மாதிரி சொல்லுவாங்க நமக்கு அரிசி வகைகள் தெரியல அப்படின்னாலு நம்ம கடைகள்ல வந்து சிறுதானிய அரிசி வகைகள்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க நான்கு அல்லது ஐந்து அரிசி வகைகள் வந்து தருவாங்க அதுல சிறிய அளவு மட் டும் நம்ம வாங்கிட்டு வந்து மொதல்ல பயன்படுத்தி பாத்துட்டு ஏன்னா ஒவ்வொரு அரிசி வந்து ஒவ்வொரு சுவையுடையதா இருக் கு எல்லா அரிசியுமே எல்லாத்துக்கும் வந்துட்டு பிடிக்காது அதுல்லா எந்த அரி சி வகை நமக்கு பிடிக்குதோ அந்த அரிசி வகை வந்து நம்ம இரண்டு அல்லது மூன்று வகைகள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கலாங்க
ஓகே மேடம்
அ நீங்க வந்து சிறுதான் திய அரிசிகள் வந்து பயன்படுத்துவது புதுசு அப்டின்னா நம்ம வந்து அதுல சாதம் செய்யறது வந்து தவிர்க் திக்லா ஏன்னா அது வந்து நமக்கு சு சுவை சிறிது கம்மியா இருக்கு அதனால நம்ம அப்டியே வேக வெக்காம அந்த அரிசிய பயன்படுத்தி நம்ம தக்காளி சாத் தம் அல்லது பிரியாணி அந்த மாதிரி செய்யும்போது அந்த அரிசி வந்து கொஞ்சோ நமக் கு சுவை அதிகமா இருக்கற மாதிரி இருக்குங்க கொஞ்சோ பழக்க ஆனதுக்குகப் அப்பறோ நம்ம வந்து சாதாரண அரிசி மாரி வேக வெச்சு கொழம்பு ரசத்தோடு சாப்பிட்ற வழக் த்த வந்து கொண்டு வந்துக்லா
ஓகே மேடம் ஓகே மேடம்
சொல்லுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேக இருந்தா சொல்லுங்க இதுலா ஏதாவது ஒரு ரெசிபி வந்து நம்ம
ம் சிறுதானிய வகையில இந்த கருப்பு கவுளி அரிசி சொன்னீங்கள மேடம் அரிசி கருப்பு கவுளி அது எப்டி நம்ப இது பண்றது எப்டி எந்த வகயா சமச்சு எப்டி சாப்பட்றது
ஆ கருப்பு கவுளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகறதுக்கு வந்து அதிக நேரம் எடுக்கும் அது வந்து ராஜாக்களின் அரிசின் சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜ பரம்பரைய சார்ந்தவங்க மட்டுந்தா இந்த உணவ வந்து பயன்படுத்திட்ருப்பாங்க இது வந்து கொஞ்ச ஞ்சும் விலை கூடுதலான அரிசியா அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா முதல நம்ம என்ன பண்ணணு அப்டினா ஓரளவுக்கு நம்ம எத்தன பேத்துக்கு சமைக்கிறமோ இப்ப மூணு அல்லது நாலு பேத்துக்கு நம்ம ஆரம்ப காலத்துல முதல்ல இத வந்து நம்ம கஞ்சியா சமைக்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோ அப்டியா முதல் நாளே வந்து ஒரு டம்ளர் கருப்பு கவுளி அரிஸ் சிய வந்து ஊற வெச்சுக்கணு குறைந்தது பனிரெண்டு ம்ம பனிரெண்டு மணி நேரம் வந்து நம்ம ஊற வெச்சுக்கிறது நல்லது
ஓகே அந்த அரிசி பன்னெண்டு மண் நேரோ மூதணுமா டுவெல் ஹவர்ஸ்
குறைந்தது ஆ குறைந்தது எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து ஊறணும்னா நமக் கு வந்துட்டு கொஞ்சோ டைஜஷன்ஸ்கு ஓகேவா இருக்கும் ஏனா நம்ம புதுசா சாப்பட்றோள்ள அதுவு இல்லாம அது வேகறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ஊற வெச் ச்சு நீங்க வேகவெக்கிறீங்க அப்டினா அது வந்து சீக்கரமா வந்து சமச்சறலா அந்த காரணத்துக் க்காக நம்ம வந்து ஒரு இரவு ஃபுல்லா ஊற வெச்சுட்டு அடுத்த நாள் அந்த அரிசிய வந்து தண்ணீர் வடிச்சிட்டு அந்த அரிசிய வந்து நம்ம மிக்சில போட்டு பல்ஸ் மோடுன் சொல்லுவாங்க அதாவ் து மையா அரைக்க கூடாது ஒன்னா ரெண்டா ச் இப்ப நம்ம வந்து பல்ஸ் மோட்ல ஒன்னார ரெண்டு பல்ஸ் அடிச்சோ அப்டின்னா அது வந்து குருண குருணையா மாறிரு
ஓகே மேடம்
அந்த குரு அத வந்து அந்த பல்ஸ் மோட்ல இது பண்ணிட்டு அத நம்ம குக்கர்ல போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சீரகம் அல்லது சீரகம் மெளகு சீரகம் மெளகு எதுக்கு அப் அப்டின்னா இது வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்கிறதுக்காக அது போக சுவையும் அதிகரிக்கறதுக்காக சீரக மெளகு வந்து சேத்திக்கிடோ கொஞ்சோ நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்ச பூண்டு தட்டி நம்ம லேசா தட்டி உள்ள போட்டு ஒரு டம்ளர் அரிசிக் கி நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி
ஓகே மேடம்
ஆ அந்த அளவுக்கு நம்ம ஊத்தி நம்ம வந்து கஞ்சி வந்துட் ட்டு நம்ம செய்வோல்ல ந நார்மலாவே நம்ம வீடுகள்ல அதே மெத்தட் ல்ல நம்ம வந்துட்டு செஞ்சுக்லாங்க சப்போஸ் நமக்கு காரம் வேணும் அப்டின்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் கூட கீறி உள்ள போட்டுக்கலா கருவேப்பில கொத் த்த மல்லித்தல நம்மளுடைய அந்த கஞ்சியினுடைய டேஸ்ட்டுக் க்கு நம்ம நார்மலா என்னென்ன பொருள் ஆட் பண்ணுவமோ அது நம்ம ஆட் பண்றது கூட்றது கொறைக்கி கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் தா எல்லா பொருளையு ஆட் பண்ணணும் கட்டாயோ இல்ல நமக்கு என்ன ப்ளேவர் புடிக்குமோ சப் சப்போஸ் நமக்கு வந்துட்டு அசைவ உணவு விரும்பி சாப்புறவுங்க அப்டின்னா நம்ம என்ன பண்ணிக்லான்னா அதுல பட்ட கிராம்பு கூட ஒன்னு ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்கலா அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்லா ஆட் பண்ணிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்றணு ஏனா அது வேகறதுக்கு நேரோ எடுக் க்கு அதுனால ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டு ஆ நம்ம வந்து க்கு வீட்ல பீட்ருன்னு சொல்லுவாங்க நம்ம முட்ட அல்லது தயிர் அடிக்கிற பீட்ரு வச்சுருப்போலங்க அத வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோ அப்டினா கஞ்சியினுடைய பதம் வந்து ரெடி ஆயிரும் அதுக்கு அப்றோ நமக்கு தேவையான அளவு அதுல வந்துட்டு தயிர் அல்லது மோர் வந்து நம்ம அதுல சேத்திக்கணுங்க சேத்திட்டு நம்மோ உப் உப்புக் காரோ டா பாத்துட்டு எதாவது பத்தல அப்டின்னா நம்ம சிறிதளவு உப்பு வந்து சேத்திட்டு தேவையான அளவு சேத் தீட்டு அது வந்து குடுஸ்டோ அப்டின்னா இரண்டுலருந்து மூணு மணி நேரம் நமக்கு பசி எடுக்காது அது வந்து ஒரு சிறந்த இதுல வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கு புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு அப்ப நமக்கு வரக் கூடிய அந்த நரம்பு ப்ரச்சன ஃபேக் பெயினு நம்ம வண்டிக் தொடந்து ஓட்டுவதனால் ஏற்படக்கூடிய கழுத்து வலி அந்த மாதிரி வந்து த்து அதெல்லாம் வந்து உங்குளுக்கு நிவர்த்தி ஆகு தொடர்ந்து குடிக்கும் போது உடம்பு வந்து நம்ம க்கு ஆரோக்கியமா இருக்கு அ இப் இப்பன்ன பாத்தீங்கன்னா நெறையா பேர் வந்து இந்த ஜிம்முக்கெல்லா போவாங்கல்லங்க அவுங்களுக்கெல்லா இது வந்து சிறந்த உணவு உடற்பயிற்சி கூடங்கள் போறதுக்கு ஜிம்முக்கு போறது இந்த மாதிரி இருக்குறவுங்கெல்லா இத வந்து தொறந்து அ எடுக்கும் போது அவுங்களுடைய ஒடம்பு வந்து இன்னு சீக் கிரமா அ வலு பெறும் நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்
ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே மேடம் ஓகே இப்போ இத நா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்கறே மேடம் கண்டிப்பா அந்த கருப்பு கவுனி அரிசி நீங்க சொன்ன ரெசிபி இப்போ உங் இப்போ நீங்க நான்வெஜ்ல என்னென்ன சாப்புடுவீங்க நீங்க எதாது டவுட் இருந்த கேளுங்க இந்த பிரியாணி
கண்டிப்பா நீங்க செய்யகூடிய பிரியாணி ரெசிப் பியே வந்து சொல்லுங்க எனக்கு நீண்ட நாளா அதுல பல டவுட் ட்டு பல சந்தேகங்கள் இருக்கு நீங்க சொல்லுங்க அதுல எந்
நாங்க வந்து புதுசா ட்ரை பண்ணோ மேடம் இப்போ நாங்க வந்து இந்த ஆட்டு கால் ப்ரியாணின் டிரை பண்ணோ அது கால்ல எங்க பக்கத்துல வந்து கெடைக்கு நல்லா இருக்கு அத எப்டிடா செய்றாங்கன்னு அவுருகிட்டயே நா கேட்டே ரெசிபி
ஓ நா இன்னைக்குதா மொதல் தடவயா இப்டி ஒரு ரெசிபி கேக்குறே
ஆமா ஏன்ன ஆட்டுக்கால்ல பாயா செஞ்சு பாத்துருப்போ ஆப்பத்து கூட செஞ்சு சாப்ட்ருக்கோ ஆனா ப்ரியாணி இங்க செய்யறாங்க அத பத்தி சொல்லா எப்பவுமே நாங்க ப்ரியாணி செய்ர மாரி தா மேடம் நார்ம்லா பாஸ் மதி ஐஸ் வாங்கிக்கிணு பாஸ்மதியைஸ் வாங்கிக்கிட்டு அத ஊற வக்கிணு ஃபர்ஸ்ட் ஏன்னா அர்சி நார்மலா நம்ம ஊறவக்கிற மாரி ஊற வச்சணு அந்த ஆட்டுக்கல வாங்கி கொஞ்சோ நல்லா கிளீன் அவ்ங்க கிளீன் பண்ணி தருவாங்க இருந்தாலு நம்புளு நல்லா என்ன பண்ணு ஆட்டு கால் வாங்கி கொஞ்சோ ஒரு கிளாஸ் தண்ணிய மஞ்சத்தூள் லைட்டா
ம்
அது கிளீன் ஆவ்றத்துக்கு மஞ்ச தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு மறுபடியு தனியா வச்சக்கணு ஆட்டுக் கால நம்பளுக்கு தேவப்படி வெட்டிக்கணு அத ஒரு நாலு ஆட்டு கால் வாங்கனும்னா அத அ நா ஃபோர் இன்டூ ஃபோரா இல்ல சிக்கா அ கட் பண்ணி வஸ்ட்டோனா அதுக்கு தேவையான அளவு இல்ல உங்களுக்கு முழுசாவே புன்னா கூட முழுசா போட்லா ஏன்னா நாங்க சா நாங்க சாப்ட்ட முழுசா போடுவாங்க ஃபர்ஸ்ட்ட் அரிசிய ஓல வ அத அரிசிய ஓல வச்சுக்கிட்டு நல்லா அரிசி கொதிக்கணு கொஞ்சோ எண்ணெ ஏன்னா நறிய எண்ண போடகுது ஒரு அ உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு டீஸ்பூன் ஆமா தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூ அரிசி வேகு போதே அந்த எண்ணெய ஊத்திர்னு எண்ணெயு தேவ பட்ட அந்த கொத்தமல்லி சொல்லுவோம்ல்ல கொத்தமல்லியு கொஞ்சோ போட்டுக்கலா போட்டு நசி அரிசி நல்லா தல தலைதா தலைதா தல தல கொத்தமல்லி பச்ச தல அது போட்டுக்கலா ஏன்னா அது கொஞ்சோ ஸ்மெல்லு டேஸ்ட்டு கொடுக்கு அது போட்டு நல்லா அரிசி வேகோனு மேடம் வேகிட்டு அரிசி வே வெந்த ஒடனே அரிசிய தனியா எடுத்து வச்சுக்கணு அந்த தண்ணியோட
ம் ம்
வடிகட்டக்கூடாது அந்த வடிகட்டின தண்ணி கொஞ்சோ க இருந்தா நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டுக்கால் இருக்குல்ல அத ஒரு இது பாத்தரத்துல மாத்திட்டு காலி ஆ டபலா ஒன்னு வச்சுக்கணு அதுல தேவையான அளவு எண்ண இந்த ஸ்டாது ஜாதி பத்திரி இந்த ட்ரை லெமன் சொல்லுவால்ல மேடம் டிரை லெமன் லெமன்லயே ட்ரை கருப்பா ஒரு லெமன் வரு அந்த லெமனியு போட்டுர்னு அது நம்ம நாட்டு மருந்து கடையில கேட்ட அதுவு நல்லா டேஸ்ட் குடுக்கு அந்த லெமன் பட்ட கிராம்பு ஏலக்கா எல்லா போட்டு நல்லா வதக்கணு
ஓ
அது வாழ்ந்த ஒன்னே வெங்காய வெங்காயத்தையு போட்டுணு வெங்காய நம்ம இப்ப எத்தன பேர் ஒரு நாலு பேரு இருக்கனா அதுக்கேத்த மாரி அந்த அளவுக்கேத்த வெங்காயத்த எடுத் து வதக்கணு வெங்காய வந்து உங்களுக்கு ப்ரொவுன் கோல்டிஷ் கலர் சொல்லுவோல்ல
ம் ம்
கம்ச்சிருப்பா அந்த நல்லா அந்த கலர் வரவரைக் கு வதக்கணு மேடம் வதக்கிட்டு ஆ தண்ணி ஊத்திணு
ம்
தண்ணி ஊத்திட்டு நல்லா இத கொதிச்ச ஒன்னே அதுக்கப்றோ நம்ம தனியா வச்சலா பாயில் பண்ண ரைஸ் அந்த ரைஸ்ஸ அதுல போட்டுட்னு ரைஸ் நல்லா போட்டு கெளறி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டா தா இந்த ஆட்டுக்கால போடுவோம் அந்த ஆட்டுக்கால போட்டுது நம்மளுக்கு கலர் வேணுணா நீங்க தேவையான அளவுக்கு கலர் யூஸ் பண்லாம் இப்ப நெறைய பேர்
மொதலே தனியா வேக வைக்க வேண்டியது இல்லைங்ளா இதுக்கு
இல்லல்ல அந்த இதுக்குள்ளயே போடாலே வெந்துரும் ஏன்னா அந்த தண்ணி ஊத்துவோல்ல அந்த வடி அ நம்ப ஏற்கனவே அந்த ஸ்லைஸ் வடி டுச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதுக்குதா தனியா எடுத்து வக்கணு அந்த தண்ணிய ஊத்திர்னு ஊத்திட்டு ரைஸ் போட்ட பிறகு அதுக்கு கொஞ்சோனா பாயில் ஆவனு பாயில் ஆயிட்ட பிறகு லாஸ்டா நம்ம ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருகோல்ல தனியா அதயு அது கூட சேத்து போட்டுர்னு போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே கொஞ் சோ ஸ்சிம்ல வச்சுர்ணு சிம்ல வச்சுட்டு அதுக்கப்பறோ கொஞ்சோ வெந்துச்சா அந்த வே அந்த ஆட்டுக்கால் மட்டு லைட் ட்டா அந்த வழுவழுப்பு தன்ம இருக்குல்ல இப்ப சமச்சோன்ன ஒரு வழுவழுப்பு தா அந்த லைட் டா வந்தா மாத்ரும் மறுபடியு என்ன பண்ணும் தம் வச்சுர்னும் தம் அடுச்சுட்டு கலரு உங்களுக்கு தேவனா சேத்துக்கலா மேடம் ஏனா சில து இப்போ அந்த கலர்ல்லா சேக்க மாட்டாங்க
ம் இல்ல நாங்களு சேத்த மாட்டோ கலர் இதுவு
அதுக்குதா அந்த கலர் வர்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா பீட்ரூட் இருக்குல்ல
ஆமாங்க
பீட்ரூட்டு இல்ல டிராகன் ஃப்ரூட்டோ என்ன பண்ணுவோ அந்த டிராகன் ஃப்ரூட்ட கட் பண்ணிப்பாங்க இல்ல பீட்ரூட்ட கட் பண்ணி மிக்சியில போட்டு அதச்சுப்பாங்க அதச்சிட்டு அத அதோட இது கலர மட்டு லைட்டா பிளிஞ்சு எடுத்துப்பாங்க சும்மா கொஞ்சமாதா ஆ ஏன்னா ரொம்ப போட்டோன்னா ஆமா ரொம்ப தண்ணி அந்த கல லர் போட்டோன்னா அந்த பீட்ரூட் அது அந்த ஸ்மெல் வந்துரு ஆனா அந்த டிஷ்சே ஸ்பாயில் பண்று லைட்டா சும்மா கொஞ்சமா அந்த கலருக்காக போட்டு டோனா பிரியாணி ஏத்த கலர் வந்துரும் லாஸ்டா அந்த பாயாவு போட்டுட்டு தம் குட் க்கனும் மேடம் இப்ப நம்ம பிரியாணில்லா தம் குடுக்கறோல்ல அடியில கொஞ்சோ அந்த அணல் வச்சுட்டு மேல வெயிட்டான பொருளு ஆமா மேல வந்து கொஞ்சோ வெயிட்டான பொருளு வச்சிர்னு துணி வெச்சு சில பேர் இன்னா பண்ணுவாங்க அந்த பா டப்பாவோட சைட்ல எல்லா கேப் இருக்குல்ல அத தம் வெளிய போக கூடாதுன்ட்டு அது கட்டுவாங்க அந்த மாரிதா கட்டுவே நானு அத கட்டிட்டு மேல வெயிட் வச்ட்டு ஒரு ஆ இருவது நிம்ஷோ மேக்சிமம் ஒரு ஆஃப்பனவரு தம் வச்சிங்னா இப்ப அந்த பிரியாணி பதமு நல்லா இருக்கு அந்த ஆட் ஆட்டுக்காலு கொஞ்ச நல்லா வெந்துருக்கும்
ஆ நல்லா சொன்னீங்க தம்பி நமக்கு குடுத்த நேரம் நிறைவடைந்தது அடுத் அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்